ஹலோ
ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
ஆ நாங் நல்லா இருக்கற நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்குங்க குழந்தைகளா ஸ்கூலுக் போயிட்டாங்ளா
உம் ஸ்கூலுக்கு போயிட்டு வன்டாங்கா அப்புறோ ஊர்ல திருவிழான் சொன்னாங்க எல்லா எப்டி போகுது
அ நல்லா போகுதுங்க பதினஞ்சி நாள் திருவிழாங்க இன்னைக்குதாங்க ஆரம்பிச்சிருக்காங்க
ஓ செரி செரிங்க வாங்க எங்க ஊருக்கு வாங்க எங்க ஊர்லயு திருவிழா ஆரம்மிச்சிருக்கிறாங்க
ஓ அப்டிங்ளா எந்த கோயில் திருவிழாங்க
எங்க ஊர்ல ம் பத்திரகாளியாத்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சிருக்கறாங்க வாங்க
எத்தன நாளைக்கு திருவிழா நடக்கு
இது இதுவும் அதே மாரி பதினஞ்சி நாள்
செரி செரி முளைப்பாரி எல்லா போட்டீங்ளா
முளாப்பாரியில்லா இன்னைக்கு தா போட போறங்கோ
சேரிங்க திருவிழா பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா
அது திருவிழா வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்கத்தா நடக்குங்க
ஏ சொல்லுங்க
திருவிழா நாலு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கு நல்ல விசேஷமா இருக்கு டெய்லியு அண்ணதானோ நெறைய பேர் வந்துட்டு போவாங்க பல ஊர்கள்ல இர்ந்து வந்துட்டு போவாங்க நீங்களு வாங்க எல்லாரு சேந்து திருவிழாவ கொண்டாடலா
அ கண்டிப்பா வரங்க
அப்புறோ உங்க ஊர் திருவிழா பத்தி சொல்லுங்க
எங்க ஊர் திருவிழா வந்துங்க எங்க ஊர்லயு மூணு வருஷ்த்துக்கு ஒருக்க தா திருவிழா நடக்குங்க எங்களுது வந்துங்க பத்தரகாளியம்மன் மாகாளியம்மன் விநாயகர் மூணு பேத்துக்கு திருவிழா நடக்குங்க அ பதனஞ்சு நாள் திருவிழா நடக்குங்க ஒவ்வொரு ஃபஸ்ட்டு திங்க கெழம வந்து விநாயகர் பொங்கல் வெப்பாங்க அப்புறோ ஒரு எட்டு நாள் கேப் விட் டு மாகாளியம்மன் கோயிலுக்கு அத திருவிழாதாங்க நெறைய ஆடு இதெல்லா இது பண்ணீங்க திருவிழா நல்லா நடக்குங்க கடசியா வந்து பதினஞ்சாவது நாள் வந்து அடுத்த புதன்கெழம வந்து ரெண்டாவது புதன் கெழம பத்ரகாளம்மன் கோவில் திருவிழாங்க அதுக்குதா சொந்தக்காரங்கள எல்லா நெறைய அழைப்பாங்க பொங்கல் வெச்சி மொளப்பாரி எடுத்து சாமி அம்மன எல்லா அழைப்பாங்க நைட்டு அத்தாங்க ரொம்ப பெரிய திருவிழாவா இருக்கு எல்லா சொந்தக்காரங்கல்லா ஃபுல்லா வருவாங்க எல்லா வீட்லயு கெடா வெட்டு கோழி அந்த மாரி நெறய நடக்குங்க நைட் வந்து ஆர்கஸ்ட்ரா அ இந்த குதிர ஆட்டோ அந்த மாரி பம்பை ஆட்டோ காவடியாட்டோ அந்த மாரி நெறய விசேஷம் நடக்குங்க ஆ ஆனா அது கோவில் திருவிழாக்கு முன்னாடி வந் து சாமிக்கு ஃபுல்லா இது கோயில்ல எல்லா பெயிண்ட் அடிச்சி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசமே அந்த மாரி விசேஷத்துக்கு முன்னாடியே கோவில் ஊர் கள கட்டிருங்க கோயில் சாமி சிற்பங்கள் எல்லா இது பண்ணி கிளீன் பண்ணி பெயிண்ட் எல்லா அடிப்பாங்க அப்புறோ அதுக்கு முன்னாடி கு கோயில் இது சாமிக்கு பூஜையெல்லா நெறைய நடக்குங்க தீர்த்தம் எல்லா கொண்டு வந்து வச்சி துவாங்க அதுக்கப்புறோ தாங்க திருவிழா தொடங்குவாங்க திருவிழா பதினஞ்சு நாள் ரொம்ப நல்லா இருக்குங்க டெய்லி ஒவ்வொரு விசேஷமா இருக்குங்க டெய்லி டெய்லி போவோ அ மொளப்பாரி வந்து ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே பத்தராகாளியம்மன் கோவிலுக்கு சாமி இருந்துதாங்க அதிகமா எல்லாரு மொளப்பாரி போடுவாங்க மாகாளியம்மனுக்கு கொஞ்ச பேர் ஒரு கொறைவா தா இருக்குங்க பத்தரகாளியம்மன் கோயில் தா எங்க இதுல ரொம் ப விசேஷமா நடக்குங்க நெறைய கூட்டமா இருக்குங்க ரெம்ப உங்க ஊர்லிங்க
எங்க ஊர்லயு நல்ல விசேஷமா தா இருக்குங் பதினஞ்சு நாளைக்கு நல்ல விசேஷமா தா இருக்குங்க அப்புறோ வொறம்பறை கல்லா அந்த அன்னைக்கி சாட்ற அன்னைக் பதினஞ்சா நாள் சாட்டு முடிஞ்சி அப்ப வருவாங்க எல்லாருமே எல்லாரு வந்தாங்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்து கூடயும் நா நல்லா ஒரே விருந்து எல்லா பாத்துட்டு அப்புறோ கோயிலுக்கு போயிட்டு அங்க ராட்டனம் எல்லா நெறய வகையான ராட்டனங்கள் எல்லா வரு எல்லா பாத்துட்டு எல்லா சுத்திட்டு ஒரே நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கே அருமையா இருக்கு
ஆமாங்க எங்க ஊர்லயு திருவிழாக்கு அ ஃபஸ்ட்டு மாகாளியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வப்பங்க பொங்கல் வச் சு பச்சரிசி மாவுல அ வெள்ளம் போட்டு கருப்பட்டியோ வெள்ளமோ போட்டு அச்சு மாரி செய்வாங்க பாகு ஊத்தி அது வந்து மாவிளக்குன் சொல்லுவாங்க அம்மனுக்கு கொண்டு போறக்குங்க மாவளக்கு வச்சு அதல கொஞ்ச பூக்கெல்லலா வச்சு டெக்கரேஷன் பண்ணி எல்லா எல்லா தலையில வச்சுட்டு ஊருக்குள்ள எல்லா கோயிலு சுத்தி வந்து செய்வாங்க பத்திரகாளி மாகாளியம்மனுக்கு அதே மாரி பத்தரகாளிம்மனுக்குமே அ பொங்கல் வைக்கிற அன்னைக்கி ம் பொங்கல் வைக்கிறக்கு முன்னாடியே செஞ்சுங்க பொங்கல் வச்சு கோயில சாமிக்கு முன்னாடி வ ச்சு சாமியும்பிட்டு அப்புறோ தீர்த்தமெல்லா தொரிச்சு கெடா வெட்டுவாங்க
வாங்க சரிங்க இங்கேயும்மா பொனக்காணிலயும் மாரியம்மன் கோயில் நோம்பி சாட்டுவாங்க அங்கையும் வந்து நைட்டு முன்ன முன்னத்த நாள் நைட்டு வந்து அடியலந்து குடுக்குறவுங்க குடுப்பாங்க அடியழுந்து கொடுத்துட்டு அப்பறம் அரிசு நாள் வந்து கெடா வெட்டி விருந்து வச் ச்சு ஒரம்புறை எல்லா கூப்ட்டு எல்லாமே நல்லபடியா செய்வாங்க பாக்குறக்கும் நல்லா இருக்கு போன முன்னாலுமே அங்க இருக்குற இந்த கண்காட்சீக பொருளு அது எது பாக்கும்‌போது வாங்கலாம்னு ஆசையா இருக்கு அப்புறோ குழந்தைகளைய எல்லா கூட்டிட்டு போனோம்னா நல்லா டைம் நல்லா இது பண்ணுவாங்க நல்லா இரு ப்பாங்க விளையாடிட்டு இன்னு நறைய ஒரம்புறை வரும்போது நறைய குழந்தை சேந்துக்குவாங்க நம்மளுக்கும் நம் சொந்தக்கார எல்லா வந்தாங்கன்னா எல்லா செஞ்சு அவுங்கள சாப்பட வச்சு நாமளு சாப்ட்டு அப்படி இருக்கும்போது இன்னு கொஞ்சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பளுக்கு எல்லாருமே அந்த அன்னைக்கு பா பாத்தாத்தானே எல்லாருமே வர முடியு மத்த நாள்ல்லாம் வரமாட் டாங்க அந்த விசேஷம்ங்கிற நாள் வந்தாத்த அ நல்லா இருக்கு எல்லார்த்துக்குமே
கண்டிப்பாங்க நீங்க சொல்லறது கரெக்ட்டு தாங்க அப்புறோ பொங்கல் வைக்கிற அன்னைக்கு பொங்கல் பொங்குறதா ரொம்ப நல்லா இருக்கு நம்மளோட பொங்கல் இப்படி பொங்குச்சு அப்படி பொங்குச்சா நல்லா பொங்குச்சா அது ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரு பொங்கல் வைப்பாங்க அப்புறோ அம்மன் அழைப்பாங்க நோம்பிக்கு முந்தன் நாளு அந்த கரகந்தழிக்கிறது மாரி இந்த சாமிக்கு கொண்டு வர்றது தண்ணி தீர்த்தோ கொண்டு வருவாங்க அதுல பம்பை அடிச்சு சாமிக்கு பாட்டு படுவாங்க அது ஃபுல்லா ஊரெல்லா சுத்தி வருவாங்க அது சாமி வந்து நறைய பேர் ஆடுவாங்க அத பாக்குறக்குலா நல்லா இருக்குங்க நம்மளே நம்போ சாமி அதாவது ஒரு கோயிலயே இருக்கு ஊரே கோயில் மாரிதான் இருக்கு ங்க எல்லாரு ரொம்போ சந்தோஷமா இருப்பாங்க எங்க பாத்தாலு மறிக்கொழுந்து வாசோ பூ வாசோ ஊரே ரொம்ப அ அ திருவிழாங்கறதுகு அதுதா ஃபுல்லா ஊரே ஃபுல்லா மா தோரணங்கட்டி எல்லாது வீடு வலிச்சு உட்டு எல்லா சூப்பரா எல்லா பூசி கிளீன் பண்ணி ரொம்ப அழகா இருக்குமானுங்க பாக்குறக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு
அதாங்க அந்த அன்னைக்கு தா பினியும் நம் எல்லா வாசல் எல்லா சாணி போட்டு வலிச்சு கோலம் பெருசு பெருசு ச எல்லா பூக்கோளமா போட்டு கலர் போட்டு எல்லாமே பண்ணுவோ அதுக்கப்புறம் பத்தோம்னா அழகு குத்துவாங்கங்க முன்னத்த நாள் அழகு குத்தி போனாங்கன்னா அது பாக் க்கறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சோ பயமாவு இருக்கிற மாரி இருக்கு ஆனா அவுங்க அந்த அருள் வந்து ஆடும்போது பா த்தோம்னா நம்மளுக்கே உடம்பெல்லா மெய் சிலுத்து போயிரு அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கு பாக்கறதுக்கு பாத்த ஒ ரெண்டு மூணு பேரட்ட எத்தனை வேர் அழகு குத்தறவங்க குத்திட்டு போவாங்க பாக்க பாக்க நம்மளுக்குமே வந்து அதெல்லா ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்கறக்கு பயமாவும் இருக்கு கண்கொள்ளா காட்சியாவும் இருக்கு
ஆமாங்க திருவிழாவைப்ப நிறைய பேர் சாமி மாரி வேஷம் போட்டு வருவாங்க அந்த மாரி காளி மாரி அம்மன் மாரி அது ஒரு பூஜ மாரி நடக்கு அப்பற சாமிக்கு நகப்பெட்டி கொண்டு போவாங்க அதே ஒரு பெரிய கூட்டமா இருக்கு உங்க சாமிகளுக்கு நகைப்பெட்டி கொண்டு போவாங்ளா
இங்க அந்த பழக்கம் இல்லைங் இந்த ஊர்ல அந்த பழக்கம் இல்லைங்கோ நகைனா எல்லா அங்கயே வச்சு அப்படியே எடுத்து போட்டு அ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரம் பண்றத பாத்தம்னாலே நல்லாருக்கு ஆனா நகை பெட்டியெல்லா கெடையாதுங்க இங்க வந்து அவுங்களே வச்சிருந்து அவுங்களே வண்ணி அந்தந்த நாளைக்கு அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரத்துல சாமி காட்சி கொடுக்கு அதுதா நம்மளுக்கு பாக்கறதுக்கே இருக்க இருக்க ஒவ்வொரு நாள் இன்னைக்கு போனம்னா இந்த அலங்காரத்துல இருக்குமா அப்டிங்கற துமாரி பாத்துட்டு போறதுதா நம்மளுக்கு அது ஒரு ஆர்வமாவு இருக்கு போறதுக்கு
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆனா எங்க ஊரு ந ஊரு கவுண்ட்ரு அப்டி இருப்பாங்க அவுங்க வீட்ல இருந்து கோவில் திருவிழாக்கு நகைப்பெட்டி அவுங்க தலைல வச்சு சாமிக்கு சா கொண்டு போவாங்க ஊருக்குள்ள கொண்டு போவாங்க கொண்டு போய் எல்லா நகையு கரெக்டா இருக்கான் பாத் ட்டு சாமிக்கு போடுவாங்க அதுப்ற அடுத்த நாள் தா கோயில் விசேஷங்க அப்றோ கடைசி வந்து பத்தரகலாமன் நோமி முடிஞ்சதுக்கு அப்றோ ஆ அடுத்தது வந்து மஞ்ச நீர மஞ்ச நீர் ஆடுவாங்க சாமிய வந்து ஊருக்குள்ள போகு சப்பரத்துல வச்சு சாமி எல்லா தெரு தெருவா போவாங்க அங்க மஞ்ச தண்ணி கலக்கி வச்சு எல்லாத்துமேல ஊத்தி வெளையாடுவாங்க சாமிக்கு மேல ஊத் த்தி வேப்பந்தல வச்சு அஞ்ச மஞ்ச தண்ணி ஊத்தி எல்லாரு அதாவது ஜாதி இது வேறுபாடு இல்லாம ஊருக்குளுக்கறவங்க எல்லாத்து மேல மஞ்ச தண்ணி ஊத்தி ரொம் ப ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கிறவங்க மேலல்லா மஞ்சத்தண்ணி ஊத்துவாங்க அந்த மாரி நெறைய ஊத்தி வெளையாடுவாங்க அது அந்த உங்க கோயில்லயு இருக்குங்களா
எங்க கோயில்லயும் இருக்குதுங்க அன்தனக்கு சாமி கும்ட்டு முடிச்சதயு பெண்களுக்கெல்லா வந்து இந்த மஞ்ச சரடு குடுப்பாங்க எல்லாத்துக்குமே அது குடுத்ததுக்கு அப்பறோ அது நீங்க சொன்ன மாரியே அந்த மஞ்சள் நீராட்டுங் அந்த இது தண்ணி மஞ்ச தண்ணி ஊத்தி அந்த இது வரும்போது பாத்தா ஊருக்குள்ள யாரார்ரெல்லா ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அது ஊத்திக்க மாட்டாங்க அப்டி ஊத்தும் போது எல்லா புடுச்சு புடுச்சு இழுத்து கொண்டுட்டு வந்து கரச்சு கரச்சு ஊத்தும் போது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லார்த்துக்குமே
ஆமாங்க சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு மஞ்சள் நீர் முடிஞ்சோனுயு எங்க ஊர்ல மழ வந்துருங்க கண்டிப்பா மழ வரு உங்க ஊர்லிங்க
இங்க கண்டிப்பாங்க அந்த நோம்பி சாட்டி சாட்டன்னக்கே வரும்பாத்துக்குங்க அந்த கம்ப நட்டுருவாங்க வாருங்க அந்த அன்னைக்கே மழ வருங்க
செரி செரிங்க எங்க ஊர்லயு மழ வருங்க இப்போ அதிகமா சித்திர மாசோ வைகாசி மாச தா நோம்பி சாட்டுவாங்க அப்டி சாட்டு ம்போது எல்லா ஊர்லயு எல்லா ஊர்லயு திருவிழா நடக்குங்க அப்போ கண்டி ப்பா மழ வரு இப்போ இந்த வருஷோ எல்லாவ் லீவுல எல்லா மே மாச லீவ்ல எல்லா சாட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய மாரி எங்க ஊர்ல இந்த வருஷம் சாட்டலீங்க போன வருஷம் தான் சாட்னாங்க நீ அடுத்த வருஷம் சாட்டுவாங்க நெனைக்கிறேங்க
இங்கய வை ஐப்பசி மாசம் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா சாட்டுவாங்கங் க அது எப்ப எப்பன்னு எல்லாரும் எதிர்பார்த்துகிட்டு இருப்பாங்க
செரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க நாளைக்கு கூப்பறேங்க
ஆ சேரிங்க